ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது
சொல்லுங்க என்னப்பா
ஹலோ
கேக்குதா உங்களுக்கு
ஆ ப்ரேஸ் ஆய்ட்டே இருந்துச்சி ஓகே இப்ப ஓகே
இப்ப ஓகேவா சொல்லுங்ப்பா
எதாவ் டாப்பிக் சொல்லுங்க
என்னா பேசலா எந்த டாப்பிக்க பத்தி பேசலா ஹலோ
அதா யோசிட்டு இருக்கே என்ன ஸ் கேக்கலான்னு
என்ன சாப்ட்டீங்க இப்போ
இப்ப நா வந்து நா சாம்பார் ஐ மீன் தால் செஞ்சே தால் செஞ்சி அப்றோ சப்பாத்தி சாப்ட்டே
ஓகே தாலு ரொட்டியா
ஆமா
ஆ ஆ மதியோ என்ன சாப்ட்டிங்கோ
மதியான் சிக்கன் பிரியானி சாப்ட்ட
பிரியாணி ஃபேமஸா உங்க பக்கோ
இந்த சைடு ஆ ரொம்ப கம்மி தா பட் ஆனா
ம்
ஆ நெறய இந்த ஃபை ஃப்ரைட் ரைஸ்சு இந்த மாரி தா இங்க இருக்கு
ஓ செய் செய்ய தெரியுமா உங்களுக்கு ஏதாச்சு ரெசிபிஸ்சு
ஆ இப்ப தா தால் சொன்ன பாத்தீங்களா அது நானே செஞ்ச தருவன் சப்பாத்தியு நானே செஞ்சது
அ எவ்ளோ நல்ல விஷயோ பரவால்லயே சூப்பரா செய்றிங்களே எப்டி செய்றிங்க சொல்லுங்க பாப்போ
தா வந்து ரொம்ப இதன திக்காருக்கோ ஆ நம் ப
ம்
தோரம் பருப்பு தா யூஸ் பண்ணு தோரம் பருப்பு அப்புறோ சனா தால் தெரியுமா உங்களுக்கு ஆ அது ரெண்டுத்தையு கலந்தாதா அ பியூர் அ தால் மாரி செய்லா
ம்
அத நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறோ வெங்காயோ ஆ குக்கர்லதா நல்லா கழுவிட்டு ஆ குக்கர்ல வந்து தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயோ பச்ச மொளகா அதுக்கப்றோ கார்லிக்கு
ம்
இதெல்லா அப்டியே ராவா போட்ருங்க
ஆமா கரெக்ட் தா ம்
அதுக்கப்புறோ வந்து நீங்க தர்மரிக் அப்றோ
ம்
உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாது அட் பண்ணுனா இந்த அ முருங்கா தெரியுமா உங்களு
காய் ஆமா ஆமா காய் ஏதாச்சு வேண்டுனா போட்டுக்லா அது சாம்பாரு அது சாம்பார் ஆயிடு ம்
ஆமா அடிஸ்னா வேணுனா வேணானா அத ஸ்கிப் பண்ணிக்கோங்க
ஆ
ங்களா அப்புறோ லாஸ்ட்ல வந்து கொஞ்சோ ஒ ரு ஒரு ஸ்பூன் எண்ண மட்டு போட்ருங்க
ஆ ஒரு நிமிஷோ எனக்கு டவுட் என்னன்னா இப்போ நீங்க தால் சொல்றீங்ளா சாம்பார் சொல்றீங்ளா
தால் தா இது
தாலுக்கலா காய் போடவே கூடாது
இல்ல இல்ல காய் போட்டாதா இப்பது கொஞ்சோ கொஞ்சோ இதுவாருக்கோ இன்னு டேஸ்ட் ஆவோ சாம்பார் சாதோ சேத்ததுன்னா சாம்பார் சாதோ
ஓகோ நீங்களே ஏதாச்சு ஒரு பேர் வச்சுக்கிறது நீங்க சினிமால பாக்குறது உண்டா
ஆ
என்னா சினிமா என்ன படோ உங் ஃபேவரட்டு்
ப லேட்டஸ்ட்டா பாக்கல இது பட் ஆனா நறைய ஓல்டு ஃப்ளிம்ஸ்தா பாப்பே
ம் இந்த கருப்பு எல்லா பாக்கலியா
ஆஹ ஆ அது நல்லா இல்ல படம்மே அதுவு நா தியேட்டர்ல போய் பாக்கல நா டவுன்லோட் பண்ணிதா பாத்தே
மஞ்சு மேன் பாய்ஸ் சப்தல
ஆஹ இன்னு பாக்கல இப்பதா
அதெல்லா எப்படிருந்ச்சு உங்க கருத்து என்ன
மஞ்சுமெள் பாய்ஸா ஆஹா இன்னு நா அத பாக்கல
பாக்கவே இல்லயா உண்மை சம்பவத்த குறிப்பிட்டு எடுத்திருக்காங்க அந்த படோ அந்த படத்த பாக்கலன் சொல்றீங்களே
பக்கலேயே நானு
ம் அவ்வளோ நல்ல படத்த பாக்கலன்ரிங்கோ கண்டிப்பா பாருங்க ஓ அதனால தமிழ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லயா
அவ்ளோ தமிழ் பாக்கமாட்டாரு
ஆஹா நாங்க ஃபுல்லா தமிழ் பாக்குறனால தமிழ் என்னன்ன வருதோ அப்டியே லேட்ட பாத்துட்டே போயிடு தமிழ்ல புடிச்ச ஹீரோ அப்டி எல்லா யாரு தெரியாதா
இல்ல இல்ல எல்லாரு புடிக்குந்தா யார் நல்ல நடிக்கிறங்களுக்கு போ வேண்டியத்தா
ம்
ஆனா ஹந்தியில வந்து ரித்திக் ரோஷன்
ஓ சேரி உங்களோட ஹாபிஸ்சு
ஆபிஸ்னா கிரிக்கெட் கிரிக்கெட்டு இல்லனா இப்பத்தி பேருபுல்லா குக்கிங் தா பண்றே
ம் காலையில எந்திச்சி ரன்னிங்கு எக்ஸசைஸ்சு இதல்லா பண்றதுண்டா உடற்பயிற்சி
ஆஹ்ஹா பண்றதே இல்ல ஏன்னா கால்ல ஆபீஸ் போய்டுவே
அப்போ சோம்பேறின் சொல்றீங்க இதெல்லா பண்ணா என்ன
எங்க டைம் கிடைக்க மாட்டேங்குது காலையில
இல்ல ஒடம்புக்கு ஹெல்தி இல்ல ஹெல்தியான விஷ்யத்த எல்லா நம்ப செய்யலா ஆனா ஃபிட்டா இருக்கிறதுக்காக ஒரு நம்ளுக்குன்ட்டு ஒரு ஹாஃப்பனவர் ஒதுக்கி பண்லாம்மே
பண்ணனு டெய்லியு அதா யோசிட்ருப்போ அதுக்கப்புறம் மறந்துருவோ இப்டியேதா நடக்குது
நம்மளுக்குன்ட்டு டைம் ஒதுக்கி பண்ணால்ல மார்னிங் கால்ல மட்டு கொஞ்ச நேரோ பண்லா இல்ல
கண்டிப்பா
ம்
நீங்க உங்கல பத்தி சொல்லுங்க என்ன சாப் க என்னன்ன
யோகா பண்றீங்களா
ம்
யோகா பண்றீங்ளா
ஆ
ம்
உங்குளுக்கு தெரியுமா
யோகால்லா தெரியாது வ கொஞ்ச இந்த ஜிம் போறது எக்ஸசைஸ் பண்றது வாக் போறது இதெல்லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டு
ஓகே
அத ரெகுலரா போவன்னல்லா சொல்ல முடியாது டைம் கெடைக்கும்போது ஒரு ஈவினிங் கெடச்சா வாக்கிங் போவே கெடைக்கிற டைம்ல பஸ்ட்டு ஜிம் போயினுந்தே அது கொஞ்ச எடையில பசங்க எல்லா இருக்கிறதுனால அப்டியே கொஞ்ச ஸ்டாப் ஆயிடுச்சி நின்னுட்ட அ திரும்பி போலா அப்டின்ட்டு இருக்க கொஞ்சோ ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டா கிளம்பிடுவோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வராங்க சேந்து ஒரு குரூப்பா அப்டியே கெளம்பிடு
ஆமா இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிச்சி
ஆமா இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால இன்னு பிளானிங் பண்ல பேசிட்டு பிளான் பண்ட்டு கெளம்பிடுவோ
ம் ம்
அதனால அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டு போறதுக்கு ஏ நமக்குன்ட்டு டைம் ஒதுக்கி நம்ம பண்ண கூடாதுன்ற ஒரு இதுல கெளம்பிடுவ அதனால முடிஞ்சா ஈவ்னிங்ல வாக்கிங் போவோ
அப்டி நீங்க பசங்களக் கொண்டு வர மாரி இருந்தா கூட அப்டியே நீங்க வாக்கிங் மாரி போலா
என்னாங்க
பசங்கள பிக்கப் பண்ண போறேன்னு போகும்போது அப்ப நீங்க கொண்டு வர்லா வாக்கிங்கா
பசங்களுக்கு வந்து வேனு வீட்டுக்கிட்டே நிறுத்தோ பிக்கப்பு ட்ராப்பு எல்லா வீட்டுக்கிட்டயே அதனால அதெல்லா ஒன்னோ பிரச்சன இல்ல நாங்களா போயிக்கிற்தா வாக்கிங்கல்லா அதனால அந்த வேலையு இல்லையா பிக்கப்பு ட்ராப்பல்லா அதனால சரி கொஞ்சோ நடப்போமே அப்டின்ட்டு அப்டி அப்டியே வாக் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்க்லே எல்லா பார்க்ஸ்லயு எக்ஸசைஸ் மிஷின்ஸ் எல்லா ஓரளவு போட்டிருக்காங்க இல்ல
ஆமா
அத கொஞ்ச நேரோ பண்ணிட்டு அப்டியே வரது வந்து நைட்டு அப்டியே டின்னர் ரெடி பண்றது சப்பாத்தி கிரேவி இப்டியே போயிடு
ம்ஹும்
நைட்ல பசங்களீது ஹோம் ஒர்க்கு இதெல்லா பண்ண வெச்சிக்கிட்டு டைம் இதாயிரோ மார்னிங்ல எந்தாக்கா கரெக்டா இருக்கோ பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கு கரெக்டா இருக்கோ ரெடி பண்ணிட்டு அவங்கள எழுப்பி டிஃபன் ரெடி பண்ணி அப்டியே போகோ உங்குளுக்கு எப்டி நீங்களே செல்ஃபா குக் பண்ணிப்பீங்ளா எப்பமே
ஆமா இப்ப ஒரு அஞ்சு வருஷமா அப்டே தா ஏன்னா எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்றோ தனியா தா இருக்க
ஓ
அவுங்க விவசாய பாத்துட்ருக்காங்க நா சென்னையில ஐ மீன்
ம் ம் அதனால நீங்ளே குக் பண்ணிப்பீங்கோ
அப்படியா
ம்
அதுவு ஒன் டைம் தா குளிப்
ஒரு டைம் தனா ம் ம் டே அண்டு ஆஃப்டர்நூன் டைம்ல மதியோ காலை
மதியானோல்லா கேன்ட்டீன்
ம்
மானிங்கே கொண்டு போயிடுவ
ம்
நைட்டு செஞ்சத அப்டியே கொண்டு போயிடுவ மதியானோ மட்டு ம்
எப்டி நீங்ளே கத்துக்கிட்டீங்ளா
எப்பா இந்த அப்பா வந்து எங்க அப்பா வந்து ரெஸ்டூடண்ல இருந்தாரு அதனால கொஞ்ச தெரியு
ம் ஆனா கஷ்டோந்தா தனியா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி செய்ணு இந்ததெல்லா பெரிய விஷ்யந்தா பரவால்ல அவ்ளோன்னா ரிஸ்க் எட்த்து நீங்க செய்றன்றது பெரிய விஷ்யந்தா ஏன்னா எங்க வீட்ல எங்க கணவர்னல்லா எட்துக்கிட்டா எதுவ்மே தொட கூட மாட்டாரு எது எப்டி பண்ணணுன் கூட தெரியாது
ம் நெறைய பேச்சுலர்ஸ் வந்து அவங்க கத்துப்பாங்க என்ன பண்றது வேற வழி
ஆமா அது நல்ல விஷ்யந்தா ஏன்னா கொஞ்ச வொய்ஃபுக்கு எல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆனா பண்லா சரிக் சமமா பெண் இப்படி இப்போ அவங்க கஷ்டப்படும்போது நீங்களு கொஞ்ச ஹெல் ஃபுல்லா இருக்றது பெரிய விஷ்யொ இல்ல
பியூச்சர்ல பாக்லா
ம்
ப்யூச்சர்ல பாக்லா என்ன நடக்குதுன்
ஆம்மா ஆம்மா எப்டி என்னன்றது ஃபியூச்சர்ல தா தெரிய போது
அது சரி
சேரி இன்னொரு கால்ல எனயலாமா அடுத்து மீண்டும் பேஸ்லா எப்பயாச்சி ம்
ஓகே தேங்க் யூ
நன்றி ஓகே
நன்றி
நன்றித் அடியாத்தி